ஹலோ
கேக்குதா
கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா நா பேசறது ஆமாங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நா நல்லா இருக்கே
ம் சாப்ட்டீங்களா
நா சாப்ட்டே சின்ன வயிசுல
ம்
நா வந்து எ தம்பிங்களோட நா விளையாட்றதா சொல்ட்டா கேக்குறியா போர் அடிக்கிது எனக்கு
அப்டிங்களாங்க சரிங்க சொல்லுங்க கேட்போ அதுவு நிட்ரஸ்ட்டிங்காதா இருக்கு
நா ஏ தம்பி ஏ அண்ண ஏ அக்கா மொத்த நாலு பே இருப்போ அனா அஞ்சு பேரு இன்னொன் ஒரு அக்கா இருப்பா அது வந்து இங்க பெரிப்பாவுடைய பொண்ணு அவ வரவே மாட்டா பேஸ்வே மாட்டா ஷைன்ட்டு இது பண்ட்டு போய்டுவா நாங் இன்னா பண் ண்ணுவோ விளாடிக்கிட்டு இருப்போ இந்த மாரி தேட்டி செக்கேண் ஆ தேர்டி செக்கேண்ட்ல தேர்ட்டி தேர்டு ஜி கிம் கால்னி அங்க வந்து இருந்த ஒரு முஸ்லிம் வீ ட்ல அ அந்த வீட்ல இர்ந்தோ நல்லா விள்ளாண்ட்டு இர்ந்தோ அ மே மந்த் வந் தாலே ஏ அண்ணனு அக்காவு ஊர்லேந்து வந்துருவாங்க அ அப்டி வரும்போது சீரி இவ்ங்களு வராங்க ஜாலியாதா இருக்கு அப்டின்ட்டு செரி நம்ம விள்ளாட்லா அப்டின்ட்டு விள்ளாடிட்டு இருப்போ நாங்க வந்து ஷெட்டில் காக் வந்து நாலு மிணிக்கி விளாட ஆரம்ச்சோ ஏ வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஒரு போ ஒரு ரெண்டு பசங்க இருப்பாங்க அவுங்க வந்தாங்க அதுல வந்து ஒரு அ அண்ணா இருப்பாங்க அந்த அண்ணா வந்து அவுங்க ஃப்ரெண்டு் வீட்டுக்கு பொய்ட்டாங்க அந்த சின்ன பைய மட்டு வந்தா அவனு விள்யான்னா அப்ற எங்க வீட்டுக்கே கீழ அந்த முஸ்லீம் வீட்டுக் கீழ ஒரு பைய இருப்பா அவனு வந்தா அ அவனு வந்தா அ விள்யாடிட் டுர்தோ எ நானு நானு ஏ அண்ணனு ஃபஸ் து விள்யாட்ணு அதுல நா தோத்துட்ட அத்னால தோத்தவ்ங்க அடுத் த்த மேச்சி அ அந்த மரி ஏ ரீப்ளேஸ் பண்ற மாத்ரி இப் இப்ப நா தோத்துட்டேனால ஏ அக்கா போனா ஏஅக்காவு ஏ அண்ணனு விள்யாட்னாங்க அப் ப அவுங்க ரெண்டு பேர் விள்ளாட்டிந்தாங்க அதுக்கப்புறோ அ ஏஅக்கா தோத்துட்டா திலிம்பி அ ஹ ஏ அக்கா ஜெயிஷ்ட்டா அண்ண தோத்துட்டா அனால ன்னக்கு பதில்லு ஏ வீட்டுக்கு கீழ இருக்க பைய சொன்னல அந்த பையன வந்து கூப்ட்டாங்க செரி நீயு போடா அப்டின்ட்டு அவுனால அந்த பொண்ணு அந்த பையன வந்து யா கா கூட விள்ளாட வச்ச விள்ளாடவு வெ க்கும்போது அந்த பைய வந்து பாலு போட்றா அதா அந்த ஷெட்டில் கார்க்க வந்து வீசுடானா கார்க்கு வீசாம பேட்ட வீசிட்டா கார்க்கு கைல வெஷ்ட்டா கா கைல வெச்சுனு இருக்கா கா பேட்ட வீசிட்டா கா அந்த கரெக்ட்டா அந்த எட்ஜ் இருக்குல்ல அ புடிப்பாங் ஹேண்டல் புடிப்பாங்கள்ள அந்த எஜ்ஜு கரெக்ட்டா ஏஅண்ணனோ ஏ அக்காவோடைய கண்ணாடில போய் பட்டு கண்ணாடி ஒடஞ்சி ரெண்டா ஒடஞ்சி அந்த க்ளாஸ் துந்த இல்லா அக்காவோட்ய கண்ணுக்குள்ள போயி எங்க எல்லாருக்கு ம்ம ம பத பத பத பதன்னு ஆய்டுச்சி யுய்யோ என்னடா ஆச்சின்ட்டு அப்புற மேல வந்து அப்புற எங்க வீட்டு மே வீடுஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரா செரி அக்காவுக்கு நா பொய்ட்டு கூட்டிட்டு பொய்ட்டு ன்னா பண்ண எங்க பாட்டி கிட்ட சொன்ன பாட்டி இந்த மரி அக்காக்கு இந்த மேரி ஆய்டுச்சு அப்டின்ட்டு அப்றோ இது இரு பொயிட்டு அ அந்த தண்ணி அந்த ட டப்ல போய் புடுச்சி வெய் அப்டினாங்க பெய்ட்டு தப்ல தண்ணி புடுச்சி வெச் சி அக்காவ அப்டே மூஞ்ச அப்டே முக்கிட்டாங்க பாட்டி அக்கா உட்ய மூஞ்சப் புடியே தலைய அப்டே தூக்கி ஆச்சிம் ப்டியே அந்த டப்ல முக்கி கொஞ்ச நேர இரு அப்டியே அக்கா ஃபி என்ன விடு விடு விடு விடுன்னு கத்துறா ஆஹா கொஞ் நேர இரு இருன்னு சொல்டு கண்ணல்லா உருட்டா உரு ட்டு அப்டின்னாங்க கண்ண உருட்ட வச்சு அது இது பண்ணி அப்பறொம் ம் இன்னொன்னு பாட்டி வீட்டுக்கு போய் கூட்டிட்டு போனே கூட்டிட்டு போய்டு இந்த மாரி அங்க தா இ அந்த இன்னொரு பாட்டி வீட்ல தான் என் அக் காவுடைய அம்மா இருக்காங்க சரி ஓகே அப்டின்டு அங்க கூட்டிட்டு போனே அ அ கூட்டிட்டு போய்டு இந்த மாரி ஆயிடுச்சு அத்த அப்டின்டு நா சொன்னேன் அப்புறம் பாத்து விளையாட மாட்டீங்களா அப்டின்டு அத்த கத்த ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்ன பண்றது கிளாஸ் இல்லாம அவ கண்ணாடி இல்லாம அவளுக்கு கண்ணே தெரியாது சரி என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாதுன்டு கண்ணாடி வாங்கி ஏதோ ஏதோ பண்ணி ஊருக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்டின்னு சொல்லி இது பண்ணாங்க இந்த மாதிதான் என் அண்ணன் வந்து கண்ணாடி இல்லாம ரொம்ப க கண்ணாடி இல்லாம அவனுக்கும் கண்ணு தெரியாது சுத்தமா தெரியாது எல்லாருக்கும் பாயிண்ட்ல போகும் அவனுக்கு வந்து மைனஸ்லயே போயிடும் அவன் னா பண்ணா இந்த மாதிரி எங்க எங்க அப்பா வந்தா அவனுக்கு குஷியாயிடும் அனால அவன் வந்து எ வந்தான் எ எங்க பாட்டி வீட்லந்து வந்தான் எங்க அப்பா கார்ல இருந்தாரு இருடா கிராஸ் பண்ணாத நா வரேண்ட அப்டின்னாரு என் அப்பாவ பாத்த உடனே அவ கு குஷில என்ன பண்டான் குடு குடு குடு குடுன்னு ஓட வன்டா ஓடி வன்டான் கிராஸ் பண்ணும் போது ஜஸ் ட் செகண்டு அந்த லாரி இடிச்சி செத்திருப்பான் ஆன்ஸ்பாட் போய்ருப்பான் ஆனா இந்த லாரி இடிக்காம பின்னாடி அவ தாத்தா வந்து புடிச்சி இழுத்ததுனால ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் ஒரே அடி செம்ம அடி வாங்குனோம் எங்க அப்பா கிட்ட தாத்தா கிட்ட எல்லாம் சுத் சுத்தி வலச்சு அடிச்சாங்க எனக்கு அதெல்லாம் பாக்கபோது ஒரு மாதிரியா இருந்சி சிரிப்பாவும் இருந்சி சேரி அப்புறம் செரி தாத்தா செரி மாமா நான் இனிமேலும் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க கண்ணு தெர்ல கண்ணாடி இல்ல கண்ணாடிய கானோம் அப்டின் ட்டு வீட்ல விட்டேன் அப்டின்னா அனால போய்டு ச நீ வீட்டுக்கு போய்டு எத்துனு வா எத்துன்னு வந்துட்டு அப்புறமேட் பேசலாம் அப்டினாங்க சரி ஓகே அப்டின்டு அவன்னா பண்ணா போயிட்டு இது பண்ட்டு எத்துனு வந்தான் இந்த மாரி ஏதா சம்பவங்கள் உங்க உங்க வீட்டுல நடந்துதா
என்னங்க ம் புரியிது புரியிது ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ம் ஆ எனக் கேக்குது
ம் அதான்ங்க நறைய நடந்திருக்குது எங்களுக்கும்
சேரி சொல்லுங்க ஏதாவது
ம் என்ன சொல்றது அதாவது சின்ன வயசுல நிறையா செட்டுல்காக் விளாடுவேன் அது வந்து கார்க் வந்து வீட்டு தாண்டி போகும் நறைய ஆண்டிங்க கிட்ட திட்டு வாங்கிருக்கேன் அது திட்டு வாங் ஏ அதுக்கப்புறம் கார்க்கு கடையில இருந்து வாங்கி வாங்கி காசை கரச்சிருக்கேன் காச கரச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னாய்ச்சு அதுக்கே நறைய திட்டு வாங்கிருக்க அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு ட்டில் பேட்டு நெறைய ஒடச்சிருக்க லோக்கல் பேட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல கிளாஸ் போனே கிளாஸ் போனது அப்புறமா நா ஒரு என்ன காஸ்லி பேட்டு ஒன்னு வாங்குன அது இப்ப வைக்கும் பத்ரமா பாத்துட்ருந்த இனிமேலும் பாத்துப்பே ஏன்னா அது பேட்மிட்டன் ரொம் ரொம்ப புடிக்கும் அதுல நா பிளேயரு வேற நல்லா ஆடுவே ஆனா என்ன வந்து டோர்னமெண்ட்ஸ்லாம் இன்னு சரியா அட்டன் பண்ண முடிய்ல பாதியிலே விட்டுட்ட விட்டு ஒரு ஒன் அண்ட் ஹஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆயிட்ச்சு ஆனா செஸ்ஸு தா டுவல்த்து படிக்கும்போது வாங்னே நெறைய பண்ணே அதுக்கப்புறமா நா சைல நெறைய கோர்சஸும் படிச்சே அந்த மாரி மாரி மாரி எதோ போயிட்ருக்குங்க சொல்றதுக்கு பெருசா எதுவு இல்ல அதுக்கப்புறந்தா என்னாச்சுங்க ம் டு செட்டில் காக் வெள்யாடும் போது அதுக்கு தனியா ஷூ அதுக்கு தனியா பேட்டு அதுக்கு நெறைய ஆக்சசரிஸ்ல்லா வாங்ல பல்து அதுக்கப்புறமா நா ஜிம்மு போணுன் பாத்தே ஜிம்மு போனா ஃபர்ஸ்ட்டு ஓகேனாங்க அதுக்கப்புறமா இல்ல வேணான்டாங்க அதுக்கப்றமா என்னன்னவோ நடந்தது எப்டி சொல்றது ஞாபோ இல்ல ஆ அது அப்டியே போயிச்சிங்க வேற என்ன சொல்றதுன் தெரியில அதுக்கப்புறமா வீட்லயே லாக்டவுன்ல இருக்கும் போது நெறைய விஷயங்கள் கத்துக்குணு அப்புறம் கியூப்லா சால்வ் பண்ண கத்துக்குணு அதெல்லா கத்துக்கனதுக்கு அப்றமா நெறைய கத்துன் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சே என்னயு என் சிஸ்டர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்ச அது மாரி நெறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்ச கத்துக்கிட்டே இருப்ப இது தா தெரிஞ்சது இன்னு கத்துக்க வேண்டியது எவ்ளோ இருக்குன்னு சோ அதனால தெரிஞ்சும் வே டைம் வேஸ்ட் பண்ணதா செய்ற ஒண்ணும் பெருசா கத்துக்கவும் இல்ல இருந்தாலும் கத்துக்ன வரைக்கும் சந்தோஷம்னு இருக்கே அவ்ளோ தாங்க உங்களுக்கு நீங் எதாச்சும் கத்துக்குனீங்ளா
நா ஹிந்தி கிளாஸ் போன ஆனா பிரவேசிக்கா
எந்த கிளாஸ் போன
பிரவேசிக்க வரைக்கும் முடிச்சு இதுக்கப்புறம் நம்ளால தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு அதுலந்து வெலகிட்டே அதுக்கப்புறோம்
ம்
ஜாப்னீஸ் கிளாஸ் போன ஒரு நாளே என்னால முடியாது இவுங்க என்னென்னமோ ஷின் ஷின்றாங்க எனக்கு வேணா அப்டின்ட்டு அங்கேந்து வெலகிட்ட ஆ அதுக்கப்புறோம் பேஸ் கெட் பால் போன பாஸ்கெட் பால்ல ஒரு மாசம் போன அதுக்கப்புறம் ஒரு ஜோனல்ஸும் ஒரு அ ஒரு ஜோனல்ஸ் போன அதுக்கப்புறம் ரக்பி ஜோனல் ஒன்னு போன அதுல ஜெயிச்சே ரெண்டுத்துல்யும் ஜெயிச்சே அதனால அப்டியே விட்டே ஆ ட்வெல்த் து லெவன்துல பாத்துக்லா அப்டின்ட்டு
ம்
அதுக்கப்றோ செஸ் வந்து அம்மா அப்பா கூட விளாட ஆரம்பிச்சே விளாட் விளையா ஆ அதுல்யு கொஞ்சோ நல்லா கத்துகுனே அதுக்கப்றோ அதுலயு விட்டே கேரம் போர்டு அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கினே நீ விளையாடே மாட் றென்டு எங்க அப்பா வந்து வேற ஒருத்தங்க கிட்ட குடுத்துட் டாங்க ஆனா விள்யாடவே மாட்டேன்றாங்களே தவர விள்யாட ஆள் இருந்தா தான விளையாடுவோ அது கூட எங்க வீட் டுல யாரு யோசிக்கல செரி அதுக்கப்றோ வேற ஒன்னு பண்ண முடியாதுன்ட்டு புத்தகத்த வாசிக் க ஆரம்பிச்சே புத்தகம் வந்து எங்கள ஏ சோதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒன்னும் பண்ண முடியல சரி அதையு விட் டாச்சு அப்புறோ எல்லாமே அரகொறையில முடிச்ட்டே இன்னு கத்துக்கணுன் தோணுது ஆனா கத்துக்க புடிக்கல
ம் புரியுதுங்க ம் ம் நானு இந்தி கிளாஸ் போனே மதியோமாய்க்கு தா படிச்சே அதுக்கு மேலே என்னால முடியல லாக்டவுன் வந்துச்சு ராஷ்ட்ர பாஷா பாதி போனே அதுக்குள்ளதா லாக்டவுன் வந்துச்சு அது மேல கன்டினியூ பண்ண முட்லங்க சரிங்க எ அப்றோ பாருங்க இங்க வந்து எ கவுன்சிலர் கூப்ட்றாரு காலேஜ்ல இருக்கே
ஆ செரி
ம் ஓகேங்க சரிங்க வைக்றே பாய்